வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கு தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா அ கடந்த ஒரு இரண்டு இல்லனா மூன்று வாரமாவே வந்து பாத்தீங்ன்னா இந்த தொலை க்காட்சிகள் வந்து பாத்தீங்ன்னா ரொம்பவே வந்து அதுல ஈடுபாடு எனக்கு அதிகமான மாரி எனக்கு தோணுது ஏன் கேளுங்ளே இப்போ வ இப்ப வரப்போ நீ இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா நெறைய சீரியல்ஸுன்ற மாரி நெறைய இது இப்ப வந்து ஒளிப்பரப்பாகுது நாடகம்ன்றது சொல்வாங்க அது வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாடகம் வந்து பாத்தீங்கனா நா ஒரு இரண்டு இல்லனா மூன்று நாட்கள் மட்டுந்தா நா வந்து பாத்தே எங்க அம்மா வீட் டில் இருக்கும் போது நா பாத்தே அதுக்கப்பறோ வந்து பாத்தனா எனக்கு அந்த சீரி அந்த ஒரு நாடகத்து மேல வந்து பாத்தீங்னா ஒரு நாட்டம் மாரி எனக்கு ஈடுபட்டுச்சு எனக்கு இப்போ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்றோ கூட இப்ப நா அடுத்த காட்சில நம்ளுக்கு என்ன ஒளிப்பரப்பாவா ங்க அந்த மாரி ஒரு ஆர்வம் ஒரு நாட்டம் வந்து நம்ளுக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து அதிகமாய்டுச்சு இப்ப நா ஃபஸ்ட்டுனா நா யோசிப்பே நானு இந்த மாதிரி எப்பிடி பெண்கள் வந்து எப்ப பாத்தாலுமே இந்த நாடகத்துல ஈடுபாடு எதுக்கு கொள்றாங்க இது எதுக்கு இது தேவையில்லாதது தான அதுல ஒன்னுமே இல்லாத் தான இவுங்கள்க் கு வந்து ஒரு நல்ல விஷ்யங்கள் கூட நம்ம இதுல கத்துக்கறது இல்லன்ற மாரி நா இத் நெறைய டைம் வந்து உரையாடிர்க்கே நெறைய பேர் கிட்ட ஆனா இப்ப வந்து பாத்தீங்கனா அதுல நம்ளுக் ஒரு இரண்டு இல்லனா மூன்று முறை நம்மளே வந்து பாத்தா நம்மளுக்கே அதுல இருக் கற வந்து ஆர்வம் வந்து நம்மளுக்கே வந்து அதிகமாயிருதுன்றத நா இப்பதா உணர்ந்தே எதுக்குன் கேளுங்ளே அதுல வந்து பாத்தீங்கனா ஒரு தொலைக்காட்சில வந்து பாத்தீங்கனா ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கி நம்ளுக் அந்த நாடகம் ஒளிப்பரப்பாகுறாங்க அப்டின் வெச்சுக்கோங்ளே அதுல பாத்தீங்னா அதுல கொறஞ்சது வந்து பாத்தீங்னா ஒரு மூணு நாலு தடவயாச்சு வந்து பாத்தீங்னா இடைவேளையில வந்து நெறைய நம்ளுக்கு அத விட தா செய்வாங்க ஆனா அதுல கூட நம்ம உக்காந்து இன்ட்ரஸ்ட்டா நம்ளுக்கு பாக்கும்போது அதுல நம்ளுக் ஒளிப்பரப்பாகம்போது வந்து பா த்தீங்னா அதுல கதாநாயகன், கதாநாயகி அந்த மாரி அவுங்களோட கதா பாத்திரங்கள் இருக்குல்ல அதுல வந்து அவுங்க எடுத்துக்கிற விதம் வந்து பாத்தீங்கனா அவுங்க நடிக்கிற விதம் எல்லாமே வந்து நம்ளுக் வந்து பாக்கறதுக் வந்து இ நல்ல ஒரு திறமை இருந்து இவுங்க இது க்கு இன்னு வந்து நல்ல ஒரு இதுக்கு போகலாமேன்ற மார் நம்ளுக்கே வந்து யோசிக் க தோணுது ஏனா ஒரு கதாபாத்திரத்துல நா பாத்தே அதுல வந்து அந்த கதாநாயகி அணிந்திருக்கும் உடை அவுங்களோட வந்து அணிகலன்ங்லா பாத் தீங்ன்னா அவ்வளவ் ஒரு அருமையா இருந்துச்சு அத நிஜமாலே அத பாத்து வந்து நெறைய பேர் வந்து பாத்தீங்ன்னா நம்மளே இப்ப ஒரு ஆடை எடுக்க எதாவ்து ஒரு நம்ம ஒரு கடைக்கு போறோ அப்டினா அதுல நம்ளுக்கு மென் இதுல பண்ணீர்ப்பாங்க அந்த கடைலே ஒட்டிருப் பாங்க இந்த மாதிரி இந்த நாடகத்தில் இருக்கும் கதாபாத்திரத்திலோட அ பொடவை வந்து இங்கு கிடைக்கும் அந்த மாரில்லா நம்மளுக் வந்து அதுல போட்ருப்பாங்க அத பாக்கும் போது எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பு வரும் என்னா இது இவுங்களோட ஆடைகளுக்கு கூட இப்பிடி ஒரு ஃபேன்ஸ் இருக்றாங்ளா அப்டின்ற மாரி எனக் கு தோணு ஆனா நெஜமாலே வந்து பாத்தீங்கனா அ அவங்க உடுத்திருக் க ஆடை வந்து பாத்தீங்கனா அதுவே அவுங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாரி பண்ணிர்றாங்க எனா அதப் பாத்து நெறைய பேர் வந்து பாத்தீங்கனா அதே மாதிரி ஆடைகள் இல்ல அணிகலன்கள்லா வந்து நெறையப் பேர் எடுக்கறாங்க நாப் போட்டு நாப் பாத்திருக்கே அந்த நாடகத்துல வந்து பாத்தீங்னா நெர் ரிய்ய கதாபாத்திரமு வந்து பாத்தீங்னா சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க இப்போ ஒரு நாள் நம் பாக்கற கதாப்பாத்திரம் வந்து அடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கனா அதே காத்தப் கடா கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கனா நம்ளுக்கு ஆப்போசிட்டா வந்து க ஒரு வில்லியா வந்து நம்ளுக்கு அ இதுலப் பொஜக்ஸ் பண்ணிருப் ப்பாங்க அது பாக்கும்போது நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன் வேடிக்கையாவு சில டைம் இருக்கு ஆனா அதுல கருத்துக்கள் ஒன்னும் நம்மளுக்கு வந்து அதுல அதனால நம்ளுக்கு என்ன ஒரு ப்ரோஜனமும் எதுவுமே நம்ளுக்கு கெடைக் பது இல்ல அது உண்மைதா ஆனா அதுல வந்து பாத்தீங்னா இப்ப நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கனா அந்த மாரி ஒரும் நாடகத்தைப் பாக்கும்போது நெஜமாலே அது நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் ஒரு இரண்டு இல்லனா ஒரு மூன்று நாடகம் நம்மத் தொடர்ந்து பாத்தாவே நம்புளுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு இரண்டு மணி நேர் ரம் எப்படி போகுதுவே என்றே தெரியாமலே போய்டுது நெறைய பேருக்கு இப்ப வந்து பாத்தீங்கனா அந்த இப்ப நா பாக்குற அந்த நாடகத் த வந்து பாத்தீங்கனா நா பாக்கும்போது எம் பையனு வந்து பாத்தீங்கனா அந்த நாடகத்த பாத்து அ அம்மா இவுங்க வந்து நல்லவங் க இல்ல இவுங்க கெட்டவங்க இவுங்கதா நல்லவங்க அந்த மாரி த இருக்குற இப்போ இருக்கற நாலு வயசு அஞ்சு வயசு பசங்களுக்கே அந்த கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கனா ஒரு நல்ல கேரக்ட்ரா இல்ல கெட்ட கேரக்ட் ட்ரான்றத அளவுக்கு வந்து பாத்தீங்கனா இப்ப இருக்க சின்ன வயசு பசங்களுக் கூட தெரியிது அதப் பாக்கும்போது அவுங்ளே வந்து ஈடுபாடு வந்து அதிகமா காட்ட மாரி ஆரமிச்சுட்டாங்க நா இப்பதா அது உணர்ந்தே அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் இப்ப மூனு வாரோ நம்ம பாத்தனால வீட்ல இருக்க எல்லாத் ருமே நம்பக் கூட சேந்து இதப் பாக்க ஆரமிச்ட்டாங்க இதனால நம்ளுக்கு ஒரு புரோஜனமுங் கெடையாது இதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா இது வந்து நம்ம பாக்க கூடாது ட்ரு எனா என்னப் பொறுத்த வரைக்கும் ஒரு புரோஜனமானதுக்குதா நம்ம வந்து நேரத்தை நம்ம செலவிடணும் அது டி வியா தொலைக்காட்சியா இருந்தா கூட அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம உக்காந்து பாக்றோ அப்டினா அது ஒன்று புரோஜனமா இருக்கணு இப்போ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கனா அதிகபட்சம் வந்து பாத்தீங்னா இப்ப நாங்க தொலைக்காட்சி பாக்றோ அப்டினாவே எங்க வீட்ல அந்த நியூஸ்சுன்ட்ருப்பாங்கல்ல அது மட்டுந்தா எங்க வீட்ல நியூஸ் அதிகமா ஓடு அதையு மிஞ்சு போனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையன் வந்து இந்த கார்ட்டூன் அந்த மாரி சேனல்லா வந்து பாத்தீங்னா இப்ப இந்த சின் சான் கேரக்டர்லா இருக்குல்ல அத வந்து என்னோட பைய ரொம்பவே விரும்பி பாப்பா ஆனா அதப் பாத்து அந்த சின் சான் கேரக்டர வந்து பாத்து விழு நானுமே கொஞ்ச நாள் இரண்டு வருஷம் நானுமே உக்காந்து அத உக்காந்து பாத்துட்டுதா இந்தே ஆனா அதுல வந்து பாத்தீங்னா இருக்குற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு என்னனா போட்டதியே திருப்பி திருப்பிதா போடுவாங்கன்றதனால இப்ப அத நாப் பாக்றதே நாங்க வுட்டுட்டோ ஏம் பைய வந்து கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கனா இந்த நம்ளுக்குன் தொலைக்காட்சில இப்ப புதுசா வந்து அ நம்ளுக்கு வந்து இந்த கைப்பேசில யூடியூப் ஆகறதுனு பத்தாதுன்ட்டு தொலைக்காட்சியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ன்ற ஆப்ப வந்து அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைத்திருக்காங்க அதுல என்ன பிரயோஜனோ தா இருக்குன்றது எனக்கே புரில ஏன்னா அந்த யூடியூப்ல வந்து உங்களுக்கே தெரியு நம்ம யூடியூப்ல சும்மா பார்த்தாவே நம்ளுக்கு நேரோ போறே தெரியாது என்ன தோழி சொல்றீங்க நீங்க எப்படி தோழி நீங்க நாடகம் பாப்பிங்களா சொல்லுங்க தோழி
தோழி நானுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகம் அப்படின்ற ஒரு விஷயம் நானுமே பாக்குறதுல எதுனாலன்னு பாத்தீங்கன்னா இங்க எங்க வீட்டு்ல அ நா திருமணத்துக்கு முன்னாடிய எல்லா வந்து ஒரு சில நாடகங்கள் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பா த்துகிட்டு தா இருந்தே ஆனா அந்த நாடகங்கள் வந்து கொஞ்சொ நல்லாதா இருந்தது அப்ப இருந்த காலகட்டத்துல வந்து ஒரு சில நாடகங்கள் வந்து நல்லாதா இருந்தது ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல வர்றது வந்து கொஞ்சோ நம்ம பிள்ளைகள்லல்லா வச்சிட்டு நம் பாக்குறோ அப்படின்னும் போது பிள்ளைகள் வந்து சில விஷயங்கள்ல அதுல இருந்து கத்துக்குறாங்க அவங்களுமே வந்து உக்காந்து பாக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க அது எப்டி அவங்க மனதுக்கு போய் பதியுதுன்னா அவங்கள வந்து வேற ஏதாச்சு ஒரு நாடகத்துல பார்த்தாலயோ இல்ல படங்கள்ல பார்த்தாலையுமே அவுங்க கெட்டவங்க அவுங்க கெட்டவங்க அப்டின்ற ஒரு விஷயோ தா வந்து அவங்களுக்கு போய் பதிஞ்சிடுது அதுல இருந்தே அவங்கல வெளியே கொண்டு வர்றதே வந்து கொஞ்சொ கடினம தா இருக்கு அதனால இந்த நாடகங்கள் வந்து பெரும்பாலும் நானுமே பாக்குறதே இல்ல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கொழந்தைகள் வந்து அவங்க சில கார்ட்டூன் சே அ டிவிகள் எல்லாம் பா பாத்துட்டு இருப்பாங்க இல்லலைங்களா அதுலயே போயிட்டு நானுமே பாத்துப்பே ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கார்ட்டூன்ல வந்து நல்லா இருக்கு நமக்கு ரொம்ப அ இன்ட்ரெஸ்ட்டாவவு இருக்கு அத பாக்குறதுக்காக அதனால வந்து பிள்ளைகள் வந்து அதை பாக்கும் போது நானுமே அவங்க கூட சேந்து அததா பார்த் அ இந்த சீரியல்லல்லா அதிகமா பாக்க மாட்டோ அப்படியு இல்லாத பட்சத்துல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்போ அப்டி இல்லைனாலயு செய்திகள் வந்து நெறைய போகு வீட்ல இந்த பிள்ளைகள் இருக்கிற நேரத்துலதா அவங்களுக்கு வந்து அந்த புடிச்ச அந்த டிவிய பாத்துட்டு உட்காந்துருப்பாங்க அதுவு வந்து சில டைம்ல அந்த போட்டு விட்டுட்டோ அப்டின்னா அத சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடடி அந்த டிவியே தா உக்காந்து வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயோ கத்துக்குறாங்கன்ன போது வந்து நம்ம அத பாக்குறதுக்கு வந்து விடலா ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சீரியல் ஏதாச்சும் நம்ம ஒரு நாள் பாத்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம உக்காந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தொலைபேசிய வச்சுட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோ அப்டின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு ஒரு மாதிரி அடிம மாதிரி ஆயிடுது இப்ப ஏதாச்சு ஒரு வேலை நம்ம முடிச்சுட்டு வந்திருப்போ கொஞ்ச நேரோ உக்காந்து பாத்துட்டு அப்டியே படுக்கலா அப்படின்னு யோசிப்போ இல்ல அத முடிச்சுட்டு வேல எதன செய்யலானு யோசிப்போ இல்ல டீ குடிப்போ காபி குடிப்போ அந்த டைம்ல நம்ம தொலைபேசி எடுத்து வச்சு ஏதாச்சு வீடியோ பாக்க ஆரம்பிக்கிறோனாலுமே அப்டி போயிட்டு தா இருக்கும் அது அதுக்குள்ள பாத்தா நமக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி அது மாதிரி டைம் போறதே நமக்கு தெரியாம இருக்கு அதெல்லாமே நம்ம எடுத்து கத்துட்டோ அப்டின்னா அதுக்குள்ளேயே நம்ம போய் மூழ்கிற ஒரு சூழ்நிலைதா இப்ப இருந்துகிட்டு இருக்கு நேரம் போவது தெரியாது சாப்படுறது தெரியாது எதுவுமே தெரியாது அதை போய் நம்ம பாக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரு பைத்தியம் புடிச்ச மாதிரி வந்து அதையே தா வந்து உக்காந்து நம்ம பாத்துக்கிட்டு இருப்போ அதனால முடிஞ்ச அளவு வந்து நம்ம இந்த தொலைக்காட்சில வந்து நல்ல நீங்க சொன்ன மாதிரி சீரியல் எல்லா வந்து பாக்குறது ரொம்ப வேஸ்ட் தா அத பாக்குறதுனால நெறைய பெண்களுக்கு வந்து ஆ ஹார்ட் அட்டாக் கே வந்திருக்குன்ற மாரி வந்து ஒரு ஆய்வுல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சொல்லிருந்தாங்க உடல் ரீதியா நெறைய பிரெச்சனைகள் வருது ஏனா இப்ப இந்த பிபி இதெல்லா இருக்கு இல்லைங்களா அவுங்கல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீரியல் பாக்கு போது அது குள்ளயே போய் அவுங்களயே ஒரு ஒரு கதாபாத்திரமா அதுல நெனச்சுகிட்டு பாப்பாங்க போல இருக்கு அது மாதிரி இருக்கிறவுங்களுக்கெல்லா பாக்க போது வந்து இந்த லோ பிபி இருக்கிறவுங்களுக்கெல்லா வந்து அந்த பிபி லோவாகி அதனால ஆ மருத்துவமனைக்கு சென்று அதுக்கு நம்ம தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இது மாதிரி பிரச்சனைகளு வருது இன்னொன்னு என்னன்னா பெண்கள் வந்து அந்த டிவி சி சீரியல பாக்குறதுனால வந்து அந்த பொடவ நல்லா இருக்கு அந்த பொடவ புதுசா இருக்கு அத பாக்குறதோட வந்து நிக்காது பக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கட கி போயிட்டு அந்த கடைக்காரரையு புடிச்சி தொல்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பொடவ நா எனக்கு டிவில வந்துருச்சு இன்னு நீங்க கடைல எடுத்துட்டு வரலையா நீங்க இன்னு எடுத்துட்டு வராம இருக்கீங்க எனக்கு இந்த மாரி பொடவ வேணு நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க இது மாதிரி நிகழ்வுகள் எல்லா வந்து நெறைய நடந்திருக்கு அதை நா வந்து துணிகள் வாங்கு போது கடைக்கு போகு போது அங்க இருந்த ஊழியர்கள் வந்து ஆ சொன்னத வந்து நா கேட்டிருக்கே அதுக்கு அவுங்க சொல்ல போது கேக்கு போது ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயமாதா இருக்கு ஆனா வந்து அங்க இருக்கிற ஊழியர்கள்ல வந்து அது ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு கொண்டு போய் விட்டுரு இல்லைங்களா அது மாதிரி விஷ்ய ங்களு இருக்கு அதனால முடிஞ்சது வந்து நம்ம இந்த டிவி சீரியல் சீரியல் வந்து நா பொதுவாவே பா க்குறதுல்ல அப்டியுமே நம்ம பாக்கணு அப்டின்னாலுமே நம்ம ஃபோன்ல இந்த தொலைபேசில வந்து பாத்தீங்கனா இந்த ஒரு நிமிஷோ ரெண்டு நிமிஷோ அப்டி வருது இல்லைங்களா அப்டி ஏதாச்சு தள்ள போது வந்தா அத பாக்கறத விட செரி இது தி சீரியலுக்காக வந்து ஒரு டைம் ஒதுக்கி இவ்ளோ நேர உக்காந்து பாக்கணு அர மணி நேரோ ஒரு மணி நேரோ பாக்கணு அப்டின்றதுக்காக டைம் ஒதுக்குறது இல ஏனா அது ஒதுக்கிட்டோ அப்டின்னா நமக்கு அதுலயே வந்து முழு நேரமு வந்து ஆ தொலைக்காட்சியிலேயேதா நம்ம உக்காந்து அதுக்கு நேரம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிற மாரிதா இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நானு எட குடுத் ததில்ல இதுவரையு திருமணத்திற்கு முன் குடுத்துருக்கே பாத்து பாத்திருக்கே தொடர்ந்து டெய்லியுமு பாத்திருக்கே ஏனா அது மாதிரி அது வந்து ஒரு டைம் நம்ம பாத்துட்டோ அப்டின்னாலே வந்து அது அதுக்குள்ள நம்ம போய் நம்ம மூழ்கிட்றோ நம்ம அடு அடுத்த நாள் என்னாச்சி அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சி அத அப்டியே பாத்துக்கிட்டே இருக்க மாரி இருக்கு அதுல இருந்து நம்ம வெளிய வர்றதுன்றது வந்து கொஞ்சோ கடினமாதா இருக்கு அத விட்டுட்டு வெளிய வரமுடியாது ஏனா கரெக்டா அந்த டைம் வந்ததுமே நமக்கு டிவியு அந்த ரிமோட்டு தா நம்ப தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு அதனால வந்து அதெல்லாமே தவிர்க்கிறது கொஞ்சோ நல்லதா இருக்கு ஏனா அவுங்க வந்து அந்த நடிக்கிறதுக்காக சில உடைகளோ இல்ல நகைகளோ போட்டுட்டு வராங்கன்ன போது வீட்ல இருக்கிறவுங்களு அத பாத்துட்டு அதே மாதிரி வாங்கணு அதே மாதிரி செய்யணு அதே மாதிரி நம்ம இருக்கணு ஆ அவுங்கள அதயே நம்ம பண்ணனு இப்டின்ற விஷயங்கள் எல்லா வந்து இவுங்க நம் சில பேரோட வீட்லயு வந்து சில பிரெச்சனைகள் வந்து இதனால வந்து வர ஆரம்பிக்குது அதுவு அதனால வந்து நெறைய வீட்ல வந்து சில பிரெச்சனைகள் எல்லா வர்றதுனால வந்து நம் அந்த சீரியல் பாக்குறது அப்டின்றத வந்து ரொம்ப தவிர்த்துட்டோ அந்த டிவி போடுறோ அப்டின்னாலேயே வந்து வீட்டுல பாத்தீங்க அப்டின்னா ஓரளவுக்கு இந்த பசங்க இருக்காங்கன்னா அவுங்களுக்கு புடிச்ச சேனல் தா ஓடிட்டு இருக்கு என்னோட மாமியார் மட்டு தா ஒக்காந்து இந்த சீரியல் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுயுமே வந்து வீட்ல அப்பப்ப பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு தா இருக்காங்க ஆனா அவுங்களுக்கு பொழுதுபோக்கு இல்ல அப்டின்ற காரணத்துனால அவங்க மட்டுதா உக்காந்து பாத்துக்கிட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேலைகள் இருக்காது இல்லைங்களா ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு வேலை முடி ஞ்சதுமே அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக உக்கார்ந்து பாத்துக்குட்ருக்காங்க இத பத்தி நம்ம பேசுறோ அப்டின்னா நம்ம பேசிட்டே தா இருக்கனு தோழி ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு இத பத் தி பேச ஆ இன்னொரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நா உங்களுக்கு அழைக்குறே தோழி நன்றி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நன்றி தோழி நன்றி